ஹலோ வணக்கம்
கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ வேலதா பண்ணிட்டு இருக்க நீங்க என்ன பண்ணிட்டு இர்க்கீங்க
நா ஒன்னு பண்ணல இனி அந்த ஒரு அஞ்சு மணிக்கு இந்த மாதிரி இன்னைக்கு எங்க அம்மாவோட ஐ ஆப்ரேஷன்னால அஞ்சு மணிக்கு அந்த இதோ அந்த பேண்டேஜ் போட்ருப்பாங் களயா அத வந்து ரிமூ பண்ணிட்டு அதுக்கப்புற இந்த ஸ்பாஞ்சால கொஞ்ச வந்து கிளீன் பண்ணிட்டு ஐடிரராப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்பறோ அவ்ங்களுக்கு காவெல்ஸ் போடணுனு சொல்லிட்ருந்தாங்க நா அதுதா அதோட ரூல்ஸ் எல்லா எடுத்து டு படிச்சுட்டு இருந்த அதுக்கப்றோ எப்போ அஞ்சு மணி ஆகு அதுவு வந்து பாத்துட்ருந்த இன்னிக்கி காலைல ஃபுல்ல அந்த ஹாஸ்பிட்டல் அப்டி இப்டினு எல்லா இருக்கனால சேரி அட்லீஸ்ட் அந்த டூ டேஸ் வந்து கொஞ்ச நம்ம கரெக் டா அவ்ங்ள கவனிச்சுக்கிட்டா அ ஒரு அவுங்குள்க்கு ஒரு என்ன சொல்றது அட்லீஸ்ட் ந இங்க இருக்கிற வரைக்கு கிச்சன் வேல எல்லா இது பண்ண மாட்ட ஆனா இந்த டூ டேஸ் அவங்களுக்கு ஐ டிராப்ஸ் அந்த கிளனிங் எல்லா கொஞ்ச கரெக்ட பண்ண அவங்களுக்கு கொஞ்ச ஈஸ் ஸியா இருக்கு அப்டின்னு அதா பாத்துட்ருந்த ரூல்ஸ் நீங்க சொல்லுங்க
நா அதா போயி நீங்க இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் ஒர்க் பண்ணிட்டு நா போயிடுவ நானு ஊருக்கு போற இப்போ சம்மர்ல மே ஃபிஃப்டீன்த் சென்னைக்கு போயிட்டு அங்க இருந்து எங்க ஊருக்கு போறோ
ஓ ஓகே
இதோ இன்னு ஒரு ஃபோர் டேஸ் தா இருக்கு சோ அதுக்குள்ள எவ்வளோ ஒர்க்கு முடிக்க முடியுமோ அவ்ளோ ஒர்க்கு முடிச்சுட்டு போலான்ட்டு இருக்க ஆல்மோஸ்ட்டு அ கவர் பண்ணிட்ட ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிக்கணுனா ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிக்கல அட்லீஸ்ட் ஒரு சவன் டி பஸ்னேஸ் முடிச்ட்ட சோ அந்த அளவு து ஓகே தா அ நா என் நடுவுல நா சொன்ன மாரி நறைய வேல வந்துடுச்சு அந்த இந்தனு அப்டியே கொஞ்ச டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டா நானு சோ அதுனல்லதா மத்தபடி டி வேற ஒன்னு இல்ல ம் அதுக்கப்புறோ நீ ங்க ஹவுஸ் வைஃப் இருக்கீங்க நீங்க இப்போ உங்களுக்கு அ நீங்க இது முன்னாடி வேல செஞ்சிருக்கீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க வேல செஞ்சிருக்கீங்களா அ எந்த மாரி வேலே எந்த ஃபீல்ட் நீங்க வேல செஞ்சீங்
நா எக் ஆக்சுவலி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்க டிப்ளோமா இன் சிவில் இன்ஜினியரிங் சோ நா ஜூனியர் இன் இன்ஜினியரா ஒரு கவ்மண்ட் கன்சர்ன் இங்கே தாட்கோன்னு ஒரு கம்பெனியில ஓக் பண்ணிட்ருந்த
ஓகே எவளு வருஷமா
நானஒரு டூ இயர்ஸ் ஆ டூ ரெண்டு வர்ஷ நா வந்து ஓக் பண்ணே அதுக்கப்றோ நாங்க பூனே ட்ரான்ஸபெர் ஆட்டோ அந்த என்னோட அண்ணா வந்து அங்க ட்ரான்ஸ்பர் ஆனதுனால நாங்கள்ங்க அப்படியே ஷிஃப்ட் ஆட்டோ ட்ரான்ஸ்பர் எனக் கெல கெடக்கில ஏன்னா அந்த டைம்ல தமிழ்நாடு கவ்மண்ட் வந்து மகாராஷ்டிராக்கு டிரான்ஸபர் பண்ண மாட்டேன் சொல்டாங்க சோ நா அந்த ஜாப் அப்டியே விட்டுட்டு நானு அம்மாவு அப் அப்டியே அங்க ஷிஃப்ட் ஆய்டோ
அது வந்து கவர்மண்ட் ஜாபா
ம் ஆமா ஆமா
ஓகே ஓகே சோ அது எவ்ளோ வர்ஷோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க
நா அங்க ரெண்டு வருஷமா ஒர்க் பண்ணிட்ருந்தே ஃபர்ஸ்ட்டு ஒரு வருஷோ லைக் ஒரு வருஷோ வந்து இந்த அப்பரண்டஷிப் தெரியுமா உங்களுக்கு நீங்க கேள்விபட்ருக்கீங்களா அ அது ஒன் இயர் நா பண்ணே அ இன்டன் கூட சொல்ல முடியாது பட் ஓகே எஸ் கைண்ட் ஆஃப் இன்டன்ஷிப் மாதிரி தா அ அதுக்கப்பறோ ரெண்டு வருஷோ நா வந்து அங்க ஒர்க் பண்ணே
சோ ஓவரால் ஒர்க் எக்ஸ்பிரியன்ஸ் வந்து ஒங்களுக்கு டூ அண்ட ஆஃப் இயர் தா சம்திங் அபோ வாங்க
த்ரீ இயர்ஸ் மூணு வர்ஷோ
ஓகே ஓகே ஓகே சோ இப்போ நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அதுக்கப்றோ வேலை எதுவு செய்லேல நீங்
இல்ல இல்ல அ நா எப்டினா கல்யாணத்துக்கு அப்றோ அமெரிக்கா போய்ட்டே அமெரிக்கால எப்பிடினா நா டிபெண்டன்ட் வீஸால இருந்தனால அங்க வந்து ஒர்க் பண்ணுறது இல்லீகலா இருந்தது அதுனால நா வந்து அங்க வேல செய்ல ஆனா எப் ப்டின்னா அங்க வர அ நாங்க அங்க இருந்து எல்லா ஷிஃப்ட் ஆகி வரதுக்கு முன்னாடியே இங்க எனக்கு கொழந்த வந்து பொறந்தாங்க ஸோ அதுக்கப்றோ இந்தியா ஷிஃப்ட் ஆனதுக் அப்றோ திரும்பியும் செகண்ட் கொழந்தை அதுனால வீட்ல அ எப்டினா என்னோட ட மாமியார் மாமனாரும் இருக்காங்க வய்ஸ் ஆனவுங்க சோ வீட்டையும் பாத்துட்டு கொழந்தைகளு பாத்துக்குட்டு அவுங்கலையு பாத்துக்குட்டு ஆ ஆனா எனக்கு எப் எப்படின்னா அ எங்களோட பிசினஸ் ஒண்ணு இருக்கு அ எப்டினா ஒரு ஆன்டிக் பிஸ்னஸு அ அந்த ஸ்பட்டிக மாலை கேள்விப்பட்டிருக்கீங்ளா
புரிலயே என்னது அது
ஸ்பட்டிக் மால ஸ்படிகம் ஸ்படிகம் சொல்லுவாங்க அது எப்டின்னு ஆ அது எப்டின்னா அதல்லா போட்டா அந்த மால போட்டா பாடிக்கு வந்து கூலிங்கா இருக்கு அதுக்கப்றோ ப்ளட் ப்ரெஷர் இஷ்யூஸ் வந்து நார்மலா இருக்கு இது வந்து எப்டின்னா நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர்ல இருந்து நாங்க அது பிஸ்னஸ் எங்க அப்பா இறந்ததுக்கப்றோ அது செஞ்சுட்ருந்தோம் ஆனா கல்யாணத்துக்கு அப்றோ அது நான் விட்டுட்டேன் அ அதுக்கப்றோ திரும்பியும் இங்க வந்ததுக்கப்றோ அந்த பிசினஸ வந்து நா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேலா அ அப்டியே கன்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்றோ இப்போ அந்த ஸ்படிகமால மட்டு இல்ல ஆனா சில டைப் ஆஃப் பிரேஸ்லெட்ஸ் இருக்கு இந்த மாதிரி என்ன சொல்றது இது மணி மேக்னட் பிரேஸ்லேட் இருக்கு அதுக்கப்றோ அமதிஸ்ட் பிரேஸ்லேட்டு ஆ எப்டின்னா அது நெறைய டிஃப்ரண்ட்‌ டைப்ஸ் ஆப் டிஃப்ரண்ட் தகுந்த மாதிரி நெறைய பிரேஸ் லேட்ஸ் அதுக்கப்றோ ஸ்பட்டிக்கம் அந்த இ துவ் இருக்கு அ சீ ட்ரீ இருக்கு அப்றோ ஹோம் டெகார்ஸ் இரு க்கு அந்த மாதிரி நெறைய சோ அந்த சைட்லியுஅந்த பிஸ்னஸு பண்ணிட்ருக்கே
இது ஆன்லைனா ஃப்லைனா
என்னோட ஃபேக்ட்ரி இருக்கு ஆக்சுலி ஆ குஜராத்ல நாங்க வந்து ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் தா பண்ணிட்ருந்தோ ஃபஸ்ட்டு நா படிக்கும்போதெல்லா இந்தந்த ஆன்லைன் கல்ச்சரே இல்ல ஸோ இந்த ப்ராடக்ஸ் வந்து நா சோஷியல் மீடியா த ஆன்லைன் கல்ச்சருக்கு கொண்டு வந்தே அஃப்கோர்ஸ் நெறைய பேர் பண்றாங்க ஆனா இப்போ என்னோட ப்ரெண்ஸு என்னோட ஃபேம்லி சர்க்கள் அதுக்கப்றோ நா இருக்கிற சொசைட்டில வந்து நா ஆன்லைன்ல அந்த இது கொண்டு வந்த சோ அதுவு வந்து நல்லா போய்ட்ருக்கு இனி பாக்கலா நெக்ஸ்டு என்ன இதுன்னு
ஓகே இப்போ இப்ப இப்ப கூட அந்த பிஸ்னஸ் போய்ட்டு தா இருக்குல்ல உங்களோட
ஆ ய ஆமா ஆமாமா
சோ ஆ ஆவரேஜா அப்ராக்சிமேட்டா மந்த்லி எவ்ளோ நீங்க அதுல வந்து இன்கம் ஜென்ரேட் பண்வீங்க அத நீங்க எவ்ளோ ஸ்பெண் பண்வீங்க அதுல உங்ளுக்கு எந்தள இப்போ ப்ராஃபிட் வருதா இல்லியா
அ ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா இருக்கு இப்போ இது வந்து எப்படீனா இப்போ மணி மேக்னெட் ப்ரேஸ்லெட் எல்லா வந்து ஆ எ ப நா இப்போ சில பேரு பிலீஃப் இருக்கிறவங்க வந்து வாங்கிட்டுருப்பாங்க வாங்கிட்டே இருப்பாங்க சோ அந்த சிலேட்டுக்கு ஏ அ அதுக்கப்புறோ இந்த இது லக்ஷ்மி பிராமிடு இருக்கு அது எப்டினா இந்த திவாலி டைம்ல எல்லா பூஜை செய்வாங்க இந்த கடையில அதுக்கப்புறோ அ என்ன சொல்றது அந்த பூஜா ஓட பேக்கெட்ஸே இருக் கு சோ திபாலி அப்போ அந்த மாதிரி பேக்கெட்ஸ் வந்து அதிகமா சேல் ஆகு அ அதுக்கப்புறோ பாத்தீங்கனா இந்த ஸ்பட்டிகம் ட்ரீ இப் ப யாராவ்து புதுசா வந்து வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆறாங்க அப்போனா இந்த ஷிஃப் ஸ்டார் ரசீஸ் நல்லா இருக்கு இல்லயா இங்க வந்து எப்படின்னா எப்பவுமே பார்த்தா நம்ம ஷிஃப்ட் ஆக மாட்டோ அ இந்த ஜூலைக்கு அப் மோ நாலு மாசத்க்கு யாருமே ஷிஃப்ட் ஆக மாட்
மோஸ்ட்லி ஏப்ரல் மேலயே முடிஞ்சிடு ஷிஃப்டிங்ளா
ஆல்மோஸ் ஆல்மோஸ் ஆனா ஜூன் எண்டு எங்க இதுலல்லா சோ அந்த ஷிஃப் டிங்கான சீசன்லயு அந்த மாதி ப்ராடக்ட்ஸ் எல்லா சேல் ஆகு அதுக்கப்புறோ ஹோம் இதெல்லா எப் அப்படீனா அந்த என்ன சொல்றது சீசனல் கூட சொல்லலாமே இப்போ ஆன்லைன்ல இருக் கறனால அது சீஸ்னல் சேல் இன்யூ ஒண்ணு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ம் ஐயப்பன் ஆ மால சீசன் எல்லா இருக்கு இல்லயா அந்த சீசன் அப் இப்போ வந்து எங்களோட அந்த சீசனுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே என்னோட இந்த ஸ்பட்டிக்க மாலல்லா வந்து சேலாயிரு அது வந்து ஹாட் கேக் மாதிரி ஏனா இந்த நரிக்குறவர் இருக்காங்க நியாப் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க தா எங் எங்களோட ஃபஸ்ட் கஸ்டமர் ஆக்சுவலி சொன்னிங்கனா
ஆமா ஆ அவங்க கிட்டா காசு இருக்குமா அவ்வளவு காசு
ஐயோ அவங்க எல்லா மலேசியா, சிங்கப்பூரு அவங்களோட கிளைண்ட்டு கஸ்டமர் எல்லா ஆ த் அவங்க எல்லா வே ற லெவலு நா ஆக்சுவலி இ எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறோ ஃபஸ்ட்டு நாங்க இந்த பிசினஸ் செய்யலாமான்னு செய்யக்கூடாதானு அத பத்தி நறையா வந்து படிச்ச அது படிக்கும்போதுதா இப் து வந்து அவங்க கிட்ட தா சேல் பண்ண முடியும்னு தெரிய வந்தது அப்போ அந்த திருச்சியில இருக் க்குற அவங்களோட சின்ன இந்த கிராம அது ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நா போன அந்த கிராமத்து பேரு வந்து இந்த செங்கல்பட்டு அங்க போயி அவங்க கிட் ட்ட வந்து இந்த மாத்ரி மால நாங்க சேல் பண்றோ ஏனா அவங்க வந்து நூத்தி எட்டு அந்த என்னோட ஒரு மாலையில வந்து நூத்தி எட்டு பீட்ஸ் வரு ஆனா அவங்க அந்த பீடு ஸ எடுத்து அத அம்பத்தி நாளா அம்பத்தி நாளா கோத்துட்டு ஒரு மாலைய ரெண்டு மாலைய ஆக்கி அவங்க வந்து விப்பாங்க அவங்க வெக்கிறப் ப்ராஃபிட் ட்டு கூட சான்ஸே இல்ல அவங்கள மாதுரி வந்து என்ன சொல்றது அவங்கிட்ட நறையா வந்து பிசனஸு இருக்கூ பணங்களு நறைய இருக்கு அவங்ககிட்ட இந்த பிசினஸ் விக்கிற டேலண்ட்டு இருக்கு
ஓகே ஓகே ஆ
ம்
ஓகே உங்களுக்கு எவ்ளோ அங்க வந்து அ ரூம் ஆச் ஜிவரா இன்கம் எவ்ளோ வரும் அதுல அவங்க எக்ஸ்பென்ஸ் மைனஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ அவங்களுக்கு ஒரு
ஓ அது நீங்க கேட் டீங்கல்லையா நா அப்புடே பிசினஸ்குள்ளயே நனைச்சேன் ஆ அதுல எப்புடின்னா மந்த்லி அட்லீஸ்ட்டு எனக்கு ஒரு பதினஞ்சாயிரமாவது வந்துரும் இப்போ எனக்கு ஆ எக்ஸ்பென்ஸன் சொன்னீங்க நான் வந்து எப்படின்னா ரெடி கேஷ் தான் தான் வாங்குவேன் ஃபர்ஸ்ட் வந்து என் என்னோட இந்த பொருட்கள் எல்லாமே வந்து ஹ ஷோகேஸ் ஏன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியாது இல்லையா இப்போ இப்போ சொல்றேன் சோ நாங்க என்ன பண்ணிட்டு ஃபஸ்ட்டே எல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்து காமிச்சுட்டு
தனை ஆர்டர் பேசஸ் சோ இப்போ ஒரு பட்டிக்க மாலையே நீங்க வந்து வாங்கறீங்க எப்படின்ன குவாலிட்டிய தகுந்து பெர் மாலைக்கு வ அப்படிய ஷிப்பிங் சார்ஜஸ் ஒரு ஹண்டர் ருபீஸ் பீஸ் ஆகும் அதுக்கப்புறம் குவாலிட்டி சார் சார்ஜஸ் ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு டூ ஹண்ட்ரட் இலலாட்டி டூ ஃபிப்டியாவது கிடைக்கும் ஒரு மாலையில ஸோ அந்த மாதிரி பட் எப்படி இருந்தாலும் மந்த்லி ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா வந்துரும் அதுக்கப்புறம் அதான் எனக்கு என்ன ஒரு அஹ் செலவெலாம் அந்த மாதிரி இருக்காது பட் எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அந்த மாதிரி என குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னா நான் அப்படியே வாங்கிக்கிறது தான்
சூப்பர் சூப்பர் நல்ல ஒரு பிசினஸ் நல்ல ஒரு இன்கம்மு ஆஹ் உங்களோட பேசுவது நன்றி சரி. தொடர்ந்து பேசுவோம் மீண்டும் வணக்கம்